ம்
ஹலோ
ம்
கேக்குதா
ஆ கேக்குது உங்ளுக்கு கேக்குதா
ஆ கேக்குது
ம் சாப்டீங்ளா
ஆ நா சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்டன் சாப்டன்
என்ன ஸ்பெஷல்
ம் பிரியாணி சாப்டே நீங்க
போங்க நானு பிரியாணி தா
வீட்ல செஞ்சதா
ஆமா ஆமா ஆமா அம்மா செஞ்சாங்க
ம் ம் ம்
இப்டி நீங்ளா சமச்சீங்க
நா சமைக்கல எனக்கு அம்மா வீட்ல இருந்து குடுத்து வுட்ருந்தாங்க ம் வீட்ல செஞ்சாங்களா அங்க
ஹா
ரூம்லயே இன்னைக்கு சாப்டே
அப்ப இன்னைக்கு சமயலுக்கு ரெஸ்டா
ம் ரெஸ்ட்டு தா நைட்டுக்கு சேத்து குடுத்துட்டாங்க
ஓ சேர் சேர்
அனால நைட்டுக்கு செய்ய போறதுல்ல அதுவேதா ம் நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதாருக்கே காலைல டியூஷன் போனே பேயிட்டு இப்ப சும்மாருக்கே
ம்
ம் சேர் சேர்
அப்றோ இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க இனி
ம் இன்னிக்கா எதுவுமே இல்ல அப்டியே சும்மா செல்ல பாத்துட்டு பாத்துட்டு இருக்க வேண்டியதா ம் வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் அப்றோ ஃபேமிலி டூர் எல்லா போவீங்களா நீங்க
வீட்டுரு போவோ இப்போ அன்னைக்கு ஒரு லீவ் கெடச்சதுக்கு ஃப்ரைடே எதாது லீவு கெடச்சு ஆ
ஃபேம்லி டூருக்கு கா பொதுவா போவீங்களான்னு கேக்குறே
ஆ போவ போவ போவ
ம் ம் ம் எங்கெல்லா போவீங்க
ம் எங்காவது மேக்சிமம் வேளாங்கண்ணி போவோ
ஆ ஆ
இந்த ஹஃபலி மொத்தமா லீவு கெடைக்குல மே மந்து அந்த மாரி டைம்லா வேளாங்கண்ணில்லா போவோ
ம் ம்
இப்போ இப்பறோ கொஞ்சோ இந்த ரெண்டு வருஷோ போறதில்ல எனக்கு டென்த் வந்ததுல இருந்து போறதில்ல இப்போ டு்வெல்த்னால இந்த வருஷோ போ மாட்டோ அதுக்கடுத்து போறது
வெளாங்கண்ணி போறீங்கன்னா நீங்க கிறிஸ்டியானா நீங்க அப்டியா நானு மை கிறிஸ்டின்
ஆ ஆ தெரியு உங்க பேர வெச்சே எனக்கு தெரிஞ்சி
நானுந்தா கிறிஸ்டின்
ஆ
போனீங்களா இந்த வருஷோ வேளாங்கண்ணிக்கு
இந்த வருஷோ போவல ஒரு இப்ப போய் ஏதா சொன்னனே டூ இயர்ஸ் ஆச்சு
ம் ம் ம் ம் ம்ப
ம்
நானு சின்ன வயசுல சின்ன வயசுல போயிருக்கே
ஆ
அதுக்கப்றோ ரொம்பயு வருஷோ கேப் க கேப் விட்டு போன வருஷோ போன
ஆ ஆ
ம் அக்டோபர்ல போன ம் இப்போ இந்தப் போ போன வாரொ வீட்டுல போயிட்டு வந்தாங்க எல்லாரு ம் போயி நா போல எனக்கு எங்க மாமனார் எறந்துட்டுருக்காரு
ஓ செரி செரி செரி செரி
ஆ அதொரு ஒன் மந்த்தா ஆகிருக்கு அதனால வெளியில எங்கயு போக்கூடாதுனு சொல்ட்டாங்க
ஆ ஓகே ஓ
ம் அதனால என்ன விட்டு போயிட்டாங்க ம் நீங்க போனா எத்தன் நாள் இருப்பீங்க
நாங்க எப்பவு ஒன் டே டூ டே தா அவ்ளோதா
அவ்ளோதா ஆமா நாங்க கூட அந்த நைட் டெரையினுக்கு போறோமா அவே அர்லி மார்னிங் போயிடவோ ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டு அங்கயே சமைச்சு சாப்பிட்டு
ஆ அப்டிதா அப்டிதா
ஈவினிங் மாரி சர்ச்க் போய்ட்டு முன்னாடியே அப்டியே கடைக்கெல்லா போய்ட்டு நைட் தூங்கிட்டு இந்த ரூம்ல
ஆ
மறுபடியு அடுத்த நாள் கெளம்பி போய்டுவோ அந்த மாதிரிதா
ஆ செரி செரி
ம் ம் ஹலோ
ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அ நீங்க ட்ரைன்ல போவீங்ளா இல்ல கார்ல போவீங்ளா
ஆ நாங்க பஸ்ல போவோ மேக்சிமம்
ம்ஹூம் பஸ்ஸா ஆ ம் ம் ம் இப்போ ஒங்க ஒங்க ஏரியாக்கி ஒங்க ஏரியாலருந்து வேளாங்கண்ணி ரொம்ப லாங்கா
ஆமா ரொம்ப லாங்தா
ம் ம் ம் செரி செரி எங்களுக்கு ரொம்ப லாங் தா ஒரு நைட் ஃபுல்லா ட்ரே ட்ராவல் ட்ரெயின் ட்ராவல்
ஆ ஆ ஒன் வாய்ஸ் ஆல்ரெடி எங்கயோ கேட்ட மாரியே இருக்கு
அப்டியா
எனக்குத் தெரிஞ்ச நெறயா அக்காங்கூட இந்த ஸ்லாங்க்ல பேசிருக்காங்க நெறய பேரு
ம் எனக்கு உங்களோட ஸ்லாங் டிஃப்ரென்டாருக்கு இப்ப இந்த கோயம்த்தூர் டிஃப்ரெண்ட்டானா இந்த கோயம்த்தூர் சைட்லல்லா பேசுவாங்கல்லயா
ஆ
கோயம்த்தூர் பொள்ளாச்சி அந்த சரௌண்டிங் பிளேஸ்ல திருப்பூர்
ம்
ஆ அந்த மாதிரி இருக்கு அந்த அங்க இருக்கிறவங்க பேசற மாதிரி இருக்கு
ஆ கொஞ்சோ டிஃப்ரன்ட்டாதா இருக்கு ஆனா அங்கல்லா இல்ல எனக்கு உங்க வாய்ஸ் இந்த எங்க தெரிம்மா திருநெல்வேலி ஸ் சைட்ல எங்கேயோ கேள்விப்பட்ட திண்டுக்கல் சைடு
அப்டியா அது நம்பி நம்ம ஏரியாக்கு திண்டுக்கல் எங்கயோ இருக்கு
அப்படியா எங்கயோ நா ஏதோ சிமிலரா கேட்ட மாரிதா இருக்கு ஓரளவு
ம் ம் ம் ம் நா வந்து நா ஊர் பேர் சொல்லல ஆனா நா வந்து சென்னை கிட்ட இருக்க
ஓ சேர் சேரி
ம்
எ நெறய அக்காங்க தெரியுமா அப்போ அவங்கெல்லா பேசி அப்போ அவங்களு இன்னஸ் ரூம்ல தா நெறய பேர் பேசிருக்காங்க அத வச்சி
அ எனக்கு உன் வாய்ஸ் கேட்டாலே நீங்க பேசுற ஸ்லாங் வந்து இததா நீங்க திருநெல்வேலி சொன்னீங்கல்லயா
ஆ
அந்த மாதிரி எனக்கு ஸ்ரைக் ஆகுது
ஆ சேர் செரி
ம்
என்னன் தெர்ல வெய் கொஞ்சோ கிட்டதா ரொம்ப தூர ஒன்னு இல்ல
ம் ம் ம் ம் ம் நல்லா இருக்கு உங்க வாய்ஸ் கூட அழகா பேசறீங்க நீங்க
ஆ அழகா இருக்க ஐயோ என் வாய்ஸ் வெச்சுத்தா எல்லா நடக்கு வெக்
லைட்டா அந்த தொண்ட கட்
ஆ அது அப்படிதா இருக்கு என் வாய்ஸ்
நா அந்த மாதிரி நல்லாருக்கு எனக்குப்புடிக்கு உங்கள்கிட்டன்னு இல்ல பொதுவா அந்தமா அந்த மாதிரி வாய்ஸ் இருக்குறவங்கள்ளா எனக்குப் புடிக்கும்
ஓ செரி செரி எனக் இந்த வாய்ஸ் வச்சுத்தா கிண்டலே பண்ணுவாங்க எல்லாரு ஸ்கூல்ல
நீங்க அத நீங்க அத மைனசா யோசிக்காதீங்க நல்லாருக்
அ அப்படி யோசிக்கமாட்டே எனக்கு அது பழகிட்டு அதனால நா ஒன்னு யோசிக்கமாட்டே நாம மத்தபடி திடீர்னு கத்தி பேசும் போதோ அப்படியே பாய் வாய்ஸ் பேசற மாறியே இருக்கும் அ
அந்த வாய்ஸ்க்கும் நீங்க பேசறீங்கல்ல அந்த லாங்குவேஜ் அந்த ஸ்லேங்கு அ ம் நல்லா இருக்கு
அது இல்லாம எங்க கிளாஸ்ல மேக்சிமம் இப்படி வாய்ஸ் இருந்துமே எல்லா எல்லா கேர்ள்சையும் சுத்தி உக்காரவச்சு நா பாட் நா மட்டும் பாட்டு பாடுவேன்
ம்
கேக்கலன்னா விட மாட்டனே கேட்டுதான் ஆவணும் எவளாவது எந்திரிச்சு போனான்னா அவளதான் ஆமா எந்திரிச்சு போ உட மாட்டேன் உக்கார வெச்சு பாட வப்பேன்
ம் நீங்க உக்கார வெச்சா அவங்களும் உக்கார வந்துருவாங்களா
ஆ இருப்பாங்க இருப்பாங்க
அ அ நீங்க ஒரு கேங் போல இருக்கு அ அ
கிளாஸ் முத போயி ஒம்போதே கால்க்கு தானே மொத்த கேள்ஸ்யும் நா தான் அப்டியே ஃபுல்லா பாத்துக்கற மாறி அந்த மாறி கேங் லீடரு தான் ம் ம் ஆமா ஆமா பாய்ஸ் இருவத்தி நாலு
ம் அவங்ககிட்டயும் பேசுவீங்களா
ம் பேசுவோம் பேசுவோம் ரொம்ப அட்டாச் வே முன்ன லவன்த் தா நல்லா பேசுவோம் இப்ப ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்ல
ம் ம் ம்
ம்
ம் நீங்க ஸ்கூல்லாம் படிக்கிறதுன்னு சொல்றத பாத்தா எனக்கு ஆசையா இருக்கு திரும்ப ஸ்கூல் லைஃப் போணும்ன்னு ம் ம் ம்
மேக்சிமம் என் கிளாஸ் கேள்ஸ்க்கு நா வந்து ஏன் புடிக்கும்னா நா வந்து நா எல்லார் கிட்டயும் காமனா பேசுவேன் சுத்திறது ஒரு ரெண்டு மூணு பேரு கூட கா நாலு பேர் சேந்து சுத்துவோம் ஆனா எல்லாரு சேந்துட்டோனே அப்டியே ரொம்ப இதாயிரும்
ம்
அப்டி எல்லார்டயும் பேசுற ஆள்ல நா ஒருத்தியா இருப்பேன் இப்போ இன்னொரு இன்னொருத்திட்ட பேசமாட்டா அப்டி சண்டல்லா போடுவாங்க ஒம்பது பேர் ல்லியூம் அப்டி சண்ட உண்டு ஆனா நா வந்து எல்லார்டயும் பேசுவேன் அப்டி
ம்
அதனால மேக்சிமம் எல்லாருக்கும் என்னய புடிக்கும் சண்டபோட்டாலு அடுத் தா அவங்களுக்கே ஏன்ட வந்து பேசுற மாறி பண்ணிருவே
ஆ சண்டேல்லா போட்டுப்பீங்களா
ஆ போடுவோமோ சண்ட தரமா நடக்கூ கிளாஸ்ல
உம் இப்டி போட்டுட்டு இப்ப எத்தன நாளு பேசாம இருபிங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட சண்ட போட்டு
க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்டலா சண்டபோடாம ஒரு மூண் த என்ன சொன்ன மூணு பேரு நாலு பேரு சேந்து சுச்சுவோ அந்த மூணு பேர்ட்ட நா சண்டப்போட்டா அவங்கதா வந்து பேசு ப்பங்க இது ஏ மேல தா தப்பு இருக்கான அவங்கதா வந்து பேசுவாங்க ஒடனே வந்து பேசுவாங்க
ஒடனே இந்த இந்த இந்த இந்த இந்த துண்டு இந்த துண்டு பேப்பர்ல எழுதி அனுப்புறது அதெல்லா இல்லையா
ஆ அது ஒருத்தி அனுப்புவா வேற ரெண்டு பேர் அப்படி கெடையாது ஒருத்தி அனுப்புவா நா அது என்ன பண்ணுவன்னா மைண்டே பண்ண மாட்டே
ஏன்னா நா ஸ்கூல் படிக்கும்போதெல்லா எ பிரெண்ட்ஸ் கூட சண்டபோட்டா இப்பிடிதா ஒரு லெட்டர் எழுதி பேகுல போட்டுருவாங்க எனக்கு தெரியாது போட்ருக்காங்கனு வீட்ல போய்ட்டு ஹோம் ஒர்க் எழுதுலானு பேக் ஓபன் பண்ணா லெட்டர் இருக்கூ
சேக்க்
பதில் கடிதம் அனுப்பவும்னு வேற இருக்கூ கடைசியா
ஆ இதேதா எங்க கிளாஸ்ல ஒருத்தி பண்ணுவோ ஒருத்திக்கு என்னய நல்லா புடிக்கூ
உம் உம் ம்
அப்ப நா அவள்ட்ட ரொம்ப நல்லா பேசுவே பட் எங்க நாலு பேரு மாறி அவ ரொம்ப க்ளோஸ் கெடையாது அவளுக்கு என்ன நல்லா புடிக்கூ நா பேசலனா எ பேக்ல ஒரு பத்து சாக்லேட் கெடக்கூ
உம்
அவளுக்கு என்னய நல்லா புடிக்கூ நா பேச மாட்டே எனக்கு அவள புடிக்காது நல்ல கோவோவரு நல்லா எதாவது சொல்லி திட்டி விட்டு சாக்லேட்னா தின்ன மாட்டே ஒருவாட்டீ அப்டு தா நல்லா ரொம்ப பேசம வந்து ஒரு மாசோ ஆய்ட்டு அவ டெய்லீ கெஞ்சுவானா பேச மாட்டே ஏதோ ஒரு சின்ன சண்டையில எனக்கு அது இரிட் இரிட்டேட்டீங்காரு தா போனா ஒரு சாக்லேட்டு போடுவாளா தூக்கி வீசிருவே வெளிய அவ இருந்து அழுவா அழு அழுனு அழுவா நா கண்டுக்கே மாட்டே அழு ட்டுனு அதுக்கப்புறோ பேசல ஏதோ கொஞ்ச பெரிய சண்டதா
ம் ம் ம்
அது ஏமேல தப்பில அது அவ ஏதோ பண்ணா நா சொல்ல பண்ண கூடான்னு சொல்லி அத பண்ணாலா அதனால யோசிச் சண்டவந்து
ம் ம்
அதுல்லாம கிளாஸ்ல மேக்சிமம் நா வந்து மோட்டிவேட் நல்லா பண்ணுவே
ம்
நடுவ்ல நா உட்காந்துட்டு சுத்தி உட்கார வச்சு நா மோட்டிவேஷன் கிளாஸு எப்பயுமே எடுப்பே கேள்ஸுகு
ம் மோடிவேஷன் கிளாசதா அவங்
ஆ எனக்கு அது ரொம்ப புடிக்கூ மோட்டிவேஷன் கிளாஸு போரடிகாது எனக்கு ரொம்ப புடிக்கூ
ஆ இல்ல உங்களுக்கு புடிக்கூ எடுக்றதுக்கு அவங்க
ஆ ஆ அவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டா கேட்ப்பாங்க எல்லாரு கேர்ள்ஸ் அத அப்படியே அவங்களுக்கெல்லா பழகிட்டு எல்லாரு இன்ட்ரெஸ்டா கேபாங்களா
உம் உம் உம்
ஓ யாருமே ஒரு நா கேக்குறதுக்கெல்லா பதில் நா கொஸ்டின் கேட்டு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுவே
உம்
அப்ப எல்லாரு இன்ரஸ் ஆய்ரு நா ஒவ்வொரு கதையா டெய்லியு போய் யோஸ்ச்சு படுச்சுட்டு போய் சொல்லுவே
ம் ம்
நா நெறையா இந்த ஸ்காலர்ஷிப் மீட்டிங்கல்லா போவேனா அப்ப அங்கல்லா எனக்கு சொல்லி தருவாங்க
ம் ம்
அது நா மோடிவேஷன் கிளாஸ் நல்லா கவனிக்கிறனால அங்க போய் இவுகளுக்கு அப்டியே சொல்லி குடுப் ட இருந்து அப்டிதா அன்னைக்கு ஒரு நாள் மிஸ் சு மிஸ்சு நடுல உக்கார வச்சுட்டு சுத்தி எல்லாரு நின்னு நா சொல்லி குடுத்தே மிஸுக்கு மிஸு கை தட்னாங்க வந்து
இப்போ மேக்ஸ் கிளாஸ் அப்போ அ போர்ட்ல மேக்ஸ் போட சொல்லில்லா கூப்டுவாங்க அதுலா நடக்குதா
ஆ நடக்குது நடக்குது நேத்திக்கு கூப்ட்டாங்க ரெண்டு மூணு தடவ எ பேர கூப்ட்டாங்க நா நா எந் எந்திரிக்கவே இல்ல நா உக்காந்தே இருவே கூப்டுட்டே இருந்தாங்க நா எந்திரிக்கவே மாட்டே
அப்பறோ
மிஸ்ஸு கூப்டுட்டே இருப்பாங்க நா எந்ரிக்க மாட்டே உக்காந்துருப்பே அதுக்கப்பறோ அவுங்களவாட்டி அடுத்த வேலய பாப்பாங்
ஆ நாங்க எப்டி தெரிமா நீவு நீ என்ன கிளாஸூ போய்ட்டு ஏழ்ந்துக்க மாட்றீங்க நாலா எப்டி தெரிமா அட்டனன்ஸ் வைசா கூப்டுவாங்க இல்லயா
ம் ம் ம்
ஆ இப்போ இன்னைக்கி ரெண்டு பேரு நாளைக்கு ரெண்டு பேரு அந்த மாதிரி
ஆ அது செமினாரு குடுப்பாங்களே எங்களுக்கு
செமினாரு இல்ல எங்களுக்கு மேக்ஸுதா இப்போ ம் ஆ இப்போ அட்டனன்ஸ் இருக்கு இல்லயா மேல இருந்து ரெண்ட் ரெண்டு பேரா இன்னைக்கு ரெண்டு பேரு நாளைக்கு ரெண்டு பேரு அந்த மாதிரி
ம் ம் ம்
பண்ணுவே நாளைக்கி எ பேரு நாளைக்கி என்னோட என்னோட சைடு வருதுனா நாளைக்கி நா லீவ் போட்ருவே போய் அய்யயோ மேக்ஸ் போட சொல்ல போறாங்களே போட்ல நாளைக்கி லீவ் போட்ருப்பே
அ அ
நாளைக்கி லீவ் போட்டுட்ருப்பே கேக்குது கேக்குது லீவ் போட்டுட்ருப்பே நாளைக்கி பாத்தா அந்த மேம்மே லீவ் போட்ருபாங்க
இதேதா எனக்கு நடக்கு
கொடும நாளி நடக்கு மறுபடியு என்னா பண்ணுவே அத்த நாளு லீவ் போடுவே அன்னக்கி மேக்ஸ் கிளாஸ்சே இருக்காது
அப்ப இதேதா கரக்ட்டு சுச்சுவேஷன் எனக்கு அப்டிதா அன்னைக்கு ஒரு நாளு எதோ படிக்காம
இதுக்கு மேல லீவே போட முடியாது சரி போயிட்லா பிளஸ் டூ படிக்கிறமேன் போனா அன்னைக்கு மேக்ஸ் போட சொல்லி கூப்டுவாங்க உம்
அன்னைக் அப்டிதா நா இப்டிதா ஒரு ரெண்டு எக்ஸாம் எதோ இருந்து லீவ் எடுத்தேனா
ம்
அன்னக்கினு பாத்து அந்த மேம் வர்ல இன்னோரு மேமு அந்த மேம் கூடதா வேற ஒரு மேம் தப்புகு வந்துட்டாங்க அன்னகின் பாத்து ஃபோட்டோ ஒரு ஐ டி கார்டு ஃபோட்டோ வேற எடுத்துட்டாங்க எல்லா ஜாலியா இருந்தாங்க ஃபுல் டே ஆமா